ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இரு க்கீங்க
நா நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
அவ இப்பல்லா எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நீங்க சாப்டாச்சா
ஆ நா இனிதா சிஸ்டர் சாப்டணு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல
சேமியாதா செஞ்சோ எப்ப நீ காலையில தா தோச அதனால சேமியா செஞ்சு சாப்ட்டு படுத்தா படுக்கலான் இருக்கோ
ஓகே சிஸ்டர்
ம்
அப்புறம் இந்த அப்டி சீக்கிரம் தூங்கிருவீங்களா இல்ல போனு யூடியூபு மூவிஸ் எல்லா பாக்க மாட்டீங்களா
இல்ல அது வீக்கெண்ட்ஸ் மட்டும் தா பாப்போ நம்ம ஒர்க் எல்லா போயிட்டு வரனால நமக்கு இங்கயே கரெக்டா இருக்கு பெருசா வீக்டேஸ் யெல்லாம் எதுவு பாக்க மாட்டோ வீக்யென்ட்ஸ்ல தா எல்லா பாத்துட்டு இருப்போ
ஓகே ஓகே சிஸ்டர் வீக்கெண்ட்ஸ்ல தேட்டர் அந்த மாரி போவீங்களா இல்ல போன்ல ஓடிடி டவுன்லோட் பண்ணி பாத்துருவீங்களா
வீக்கெண்ட்ஸும் மேக்சிமம் போக முடியாதுல மேக்சிமம் ஓடிடிலதா பாப்போ எப்பாவது நல்லா பிலிம் ரிலீஸ் ஆனா மட்டும் போய் பாாரத்துட்டு வருவோம்
ஓகே ஓகே சிஸ் ஐ நாங்க வந்து வந்து மோஸ்டா அந்த வந்து அந்த சூர்யா மூவி விஜய் மூவி அஜித் மூவி அந்த மாரி மூவிஸ்னா தேட்ரு போய் தான் சிஸ்டர் பாப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த சும்மா நார்மலா இந்த மலையாளம் மூவிஸ் அப்புறம் இந்த சின்ன சின்ன ஆக்டர் மூவிஸ் எல்லாம் ஓடிடிலியே உடனே இப்ப எல்லாம் ரிலீஸ் ஆயிருதுல்ல யாரு தேற்றுரு போறது தேட்ருக்கு டிக்கெட் எடுக்கிறக்கு ஒரு செலவு அங்கே போய் பாப்கார்ன் வாங்குறக்கு ஒரு செலவு அதுக்கு சிவனேன்னு நெட்டு போட்டு டவுன்லோட் பண்ணோனா அதுலயே ஜாலியா வீட்டுல இருந்துட்டு நமக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ் பாத்துுட்டு பாத்துக்கலாம்
பஸ்ட்ல வந்து டிவில மட் பெஸ்டிவல்ப்ப எல்லாம் ரீல் போடுவாங்க இப்பதான் எல்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆனது நாள டென் டேஸ் பிப்டீன் டேஸ்லயே ரிலீஸ் பண்ணிராநிங்க
ஆமா ஆமா எவ்வளோ லேக்ஸ்ல அ குரோர்ல வந்து படம் ஓட்னாலுமே டக்குன்னு டென் டேஸ்ல அது மொக்க பிரிண்ட்டாச்சு ஓடிடில வந்துருது அதே ஃபேமிலியோடு உட்காந்து டிவில பாத்துட்டோம்னா அது இன்னும் சூப்பரா தான் இருக்கு
ஆமா நம்ம ட்ராவல் பண்ற செலவு அது அது எல்லாமே இது பண்ணிக்கலாம்
ஆமா ஆமா இப்ப டிராவல் பண்ணி போறக்குள்ளயே எல்லாருக்கும் டயர்ட் ஆயிருது தேட்டர்லாம் இப்ப வந்து ரொம்ப சிட்டில இருக்கனால நம்ப இந்த கொஞ்சம் அவுட்டர் இருந்து போறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கு
அதனால அது பேசாம ஆன்லைன்லயே பாத்துட்டு
ஆ மாது ம் டென் ஃபிஃப்டீன் டேஸ்லியே நல்லா ஹெச்டி பிரிண்ட்டும் வந்துடுது சொல்லுங்க ஸ்மார்ட் டிவியே நல்லா இருக்கு க்கு அதுல கனெக்ட் பண்ணாங்களா உட்காந்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட்ஹவர்ஸ் நைட்டோ மார்னிங்கோ உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா அதுவே சூப்பரா இருக்கு
ஆமா நம்ம அதுவும் இல்லாம எல்லா பிலிமுக்கும் நம்ம போக முடியாது இப்போ பஸ்டலாம் எப்பவா அதுதான் பெஸ்டிவளுக்கு பிளீமே ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப பாத்தா டென் டே ப்ரைடே ப்ரைடே ரிலீஸ் பண்றாங்க அப்ப எல்லாதுக்கு கொண்டு போயி முடியாது ல
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் எல்லாம் மலையாள மூவிஸ்லாம் வந்து கேரளால மட்டும்தான் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு இப்பல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ் டப்புடு போட்டு மலையாளத்துல வந்து ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது தமிழ் டப்பு ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது அந்த மாறி இப்ப எல்லாமே அப்டி மாறிருச்சுருங்கன்னால மோஸ்ட்டா இப்ப யாருமே வந்து தேட்ர பிரிஃபர் பண்ண மாட்டேங்கறாங்க ரொம்ப இந்த மூவி அடிக்ட்டா இருக்குற பர்சன்ஸ் மட்டும் தான் தேட்டர் போறாங்க
அதனால இப்ப லைவ் ஓட்டி டி லயே பாத்துக்க வேண்டியது தான் பஸ்டா அது கிட்ஸ் இல்ல அதனால எல்லாம் போய் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப நமக்கு தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குல்ல அதனால வீட்லயே பாத்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான்
ஆமா இப்ப வயசான பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் படம் பாக்கணும்னு இருக்கும் ஆனா அவங்கனால தேட்டரும் வர முடியமாட்டேங்குது அதனால அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ரொம்ப பிளெக்சிபிளா போச்சு டிவில போட்டு குடுக்கறது அவங்களும் ஜாலியா உட்காந்து பாத் போறாங்க இப்போ நம்ம வீட்லனா நமக்கு புடிச்ச ஸ்நாக்ஸோ ஜூஸோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேட்டரு போகனும்னா அங்க போய் போறதே ஒரு செலவா இருக்கும் தேட்டர்ல பாப்கான் வாங்குனா அது காம்போவோட சும்மா சின்ன பாக்ஸ்ஸு ஒரு தௌசண்
ஆமா மூவீட்டி கிட்ட விட பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் ரேட் அதிகமா இருக்கும் மூவிஸ்டே காஸ்ட்ட விட ஸ்நாக்ஸ் பாப்கான் காம்போ பாத்தா அவ்ளோ ரேட்டா இருக்கு
ஆமா தான ம் ஒர்த்தாவும் இருக்காது அந்த காம்போ ஒர்த்னா கூட ஓகே அமௌண்ட் குடுக்கலாம் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் போய் நம்ம ஒரு டின்னரே முடிச்சுட்டு வந்துரலாம்ங்கிற மாரி இருக்கு அந்த பாப்கார்ன் காம்போஸ்லாம்
ஆனா கொழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு புரியவும் புரியாது அவங்க தே இப்ப நம்மல்லாம் வந்து படத்துக்காக போவோம் ஆனா கொழந்தைகள்ல்லாம் பாத்தீங்கன்னா செரி பாப்கார்ன் வாங்கி தருவாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தராங்கன் தான் வருவாங்க சோ அந்த இடத்துல போய் நோ லா சொல்ல முடியாதுல்ல அவங்க கிட்ட அதுக்கு வீட்லேயே வந்து போட்டு விட்டு பாக்க சொல்லிட்டு நமக்கு வேணும் நம்மளால முடிஞ்சத செஞ்சு குடுத்துட்டோம்னா சும்மா இருந்துக்குவாங்க அங்க போயிட்டு அது வேணும் இது வேணுன்னு அடம் பிடிக்க மாட்டாங்க
இந்த கொழந்தைங்க கூட்டிட்டு போறதே பெரும் தொல்லையாதான் இருக்கும் அங்க போய் நல்ல சீன் வரும் போது அழுகிறது இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போணுன் சொல்லுவாங்க அப்பதான் கோவம் வரும் நல்ல சீனா பாக்கவும் முடியாது நம்ம வீட்லனா கூட ஓட்டி டி னா கூட முன்னாடி சீன ஃபார்வடோ பேக்வேர்டோ பண்ணி பாக்கலாம் தேட்டர்ல அப்டி பாக்கவும் முடியாது அதனால எங்க போனாலும் இப்பல்லாம் கொழந்தைகள வீட்ல விட்டுட்டு போறது பெஸ்ட்டு
ஆமா ஆனா என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஜென்ரேஷன்லாம் பாத்தா நம்மல்லாம் லீவ் டேஸ் எல்லாம் வந்து விளாட போயிருவோம் பக்கத்துல அந்த மாரி விளாட போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இப்பயா எங்க எல்லாரும் ஒர்க் போறாங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயேதான் வச்சு பாத்து இருக்கறாங்க அதனால அவங்க பெருசா இந்த மாரி போன் டிவி இந்த மாரியேதான் அடிக்ட் ஆயிடுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து பெருசா யாரு அப்படிய பேச மாட்டாங்க இப்ப நம்ம எல்லாம் பங்க்ஷன் நிறைய பேர் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா போன பாத்துட்டு உட்காந்துக்கறாங்க இந்த குழந்தைகள் இப்ப வர ஜென்ரேஷன் எல்லாமே
ஆமா ஃபர்ஸ்ட் எல்லாம் பக்கத்து வீட்டு வீட்ல குழந்தைகள் இருப்பாங்க பக்கத்து வீட்டுல கொண்டு போய் விடுவோம் இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பியும் குழந்தைகல விடவும் முடிய மாட்டேங்கிது ஏன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது எல்லா பேரண்ஸ்ஸும் பயந்துட்டு இருக்குறாங்க வீட்றக்கே
பயமாதான் இருக்கு அதனால அப்ப அவங்கள என்ன எங்க கூட்டிட்டு போக முடியும் இந்த மாரி வீக்கண்ட்ஸ்ல தியேட்டர் அந்த மாதிரிதான் கூட்டு போய்ட்டு அவங்களையும் நம்ம இது பண்ணும் உள்ள எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சும்மா படிச்சுட்டு அதனால நம்ம ஏதாவது பண்ணிதான ஆகணும்
ஆமா ஆனா மோஸ்டா வந்து குழந்தைகளுமே தேட்ரு போறத பிபர் பண்றது அவங்களுக்கு வந்து மால் கூட்டிட்டு போகணு அப்டி இல்லைன்னா அந்த தீம் பார்க்கு பார்க் மாரி இல்லன்னா பீச் அந்த மாரிதா போகணும்னு யோசிக்கிறாங்க நம்மதா குழந்தைகளே தேட் கூப்பிட்டு போறோம் அவங்க அங்க போய் அவங்களுக்கு அந்த மூவியும் ஃபுல்லாவும் புரியாது சும்மா உட்காரணும்ன்னு உட்கார்ந்துக்கறாங்க அதனாலதா ஸ்நாக்ஸ் அப்டி இப்டின்னு கேக்குறாங்க இதே அவங்க பார்க்கு மாலுக்கெல்லா கூட்டிட்டு போனா அங்க விளையாடுறக்கு எல்லா நிறைய இருக்கு
ம் ஆமா ஆனா என்ன இப்போத்தா இப்ப நம்ம எல்லாம் விளையாடும் போது நம்ம பாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக் இப்ப இப்ப அங்க கூட்டிட்டு போனா ஒவ்வொரு கேம்முக்கும் பாத்தா தனி தனி அமௌண்ட் நம்ம போட வேண்டி இருக் க்கு
ஆமா ஆமா ஆமா
அதுவும் நம்ம அமௌண்ட் போகுது ஃபஸ்ட் இருந்தா மாரி இப்ப இல்ல எல்லாமே ஜென்ரேஷன் எல்லாம் மாறிட்டேதா இருக்கு நம்மளும் அதுக் ஏத்த மாரி ஆடா ஐடிதா வரணும் போல
பார்க்குக்குள்ள என்ட்ரி டிக்கெட் போனுனா டூ ஹண்ட்ரட் கட்டு த்ரீ ஹண்ட்ரட் கட்டுங்கறாங்க நம்ம எல்லாம் இருக்கும் போது வெறும் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் தா மேக்சிமம்
ம் அதுக்கப்புறம் உள்ள கேம்ஸ் எல்லா போய் விளையாடுறக்குலாம் நம்ம தனித்தனியா சார்ஜஸ் எல்லாம் பே பண்ண மாட்டோம்ல இப்ப அதுக்குமே தனித்தனி சார்ஜஸ் போட்டடுறாங்க
ஆமா ஆமா ஆமா ஏனா இப்ப வந்து ஃபுல்லா வந்து எல்லா வெலைவாசி எல்லா ஏறன்னால அவங்களும் என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் வேலைக்கும் ஆள் வச்சிருக்காங்க அவங்களுக்கும் அமௌண்ட் குடுக்கணும் அப்படி ஒரு சிச்சுவேஷ்ன்ல அவங்களும் இருக்காங்க நம்ம அவங்களையும் வந்து தப்பு சொல்ல கூடாது தா
ம் அதுதான் சொல்றே ஜென்ரேஷன் நா ஜென்ரேஷன் எல்லா அப்டேட் ஆயிட்டேதான் வருது அதனால இப்ப தேட்டர் போன கால எல்லாம் போய் இப்ப எல்லாம் ஓ டி டி வி ட்லயே எல்லா பாத்துக்குறாங்க
ஆமா ஆனா இப்போ சிலபேர் மோ இப்பம் இப்பலா பஸ்ட் மாரி பஸ்ட் எல்லாம் ரீ ரிலீஸ்லா பண்ணவே மாட்டாங்க இப்பல்லா ரீ ரிலீஸ் பண்றாங்க அதையும் பாக்க நறைய பேர் போகதா
ஆமா ரீ ரிலீஸ்கே அவ்வளோ கூட்டோம் பஸ்டே பஸ்ஷோ மாரி ம் கனக்குமா கூட்டம் போகுது
ஆமா ரீ ரிலீஸ்ஸ்ஸ ஃபஸ்டே பஸ்ஷோக்கு அப்படி அடிச்சுக்கறாங்க ம் ரீ ரிலீஸோட ஃபஸ்ட் பஸ் ஷோக்கே அடிச்சக்கறாங்க எல்லாரு போய் எனக்குதா டிக்கெட் வேணும் டிக்கெட் வேணும் அது ஒன் வீக் முன்னாடிலா புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி றாங்க
அவ பெருசா அந்த பழைய காலத்துல வந்த படம் மாரி இப்ப எதுவும் பெருசா காமெடி பிலிம்ஸ்லா பெருசா வரதே இல்லல்ல அப்ப எல்லா பாத்தா நம்ம இப்ப ஒரு மூவி போனமா ரிலாக்ஸ் ஆகணும் நல்லாவே சிரிச்சுட்டு அப்டிதா வருவோம் இப்பல்லா போனா எல்லாமே கிரைனு த்ரில்லரு அப்புறோ ரியல் டைம் இன்சூரன்ஸ் அந்த மா ஸ்டோரிஸ் எடுக்றாங்க அப்பல்ல போவோம் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம் நல்லா சரி இப்போ ஃபேமிலியோட போயிட்டு வருவோம் இப்ப அ அது வே பெருசா பண்ணாத மாரி இருக்கு
ஆமா இப்ப எல்லா மூவி போயிட்டு வந்தா பயமா இருக்க ஐயோ இப்படெல்லா நடந்துருமோ நம்மளுக்கும் இப்படில்லா நடந்துருமோ நைட் வந்து தூங்கணுனா அதுதா யோசிக்கிறோ ஒரு மாரி ஹாப்பியாவே இருக்க மாட்டேங்குது ஏண்டா போனோங்கிற மாரி யோசிக்க தோணுது சில படல்லா
ம் அதனாலதா ரீ ரிலீஸ் பண்ணும் போது அந்த மாரி படத்துக்கும் நறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க
ஆமா ஆமா ஏன்னா ஃபஸ்ட் ஏன்னா இப்போ ரீ ரிலீஸ்க்கு போறவங்கல்லா அப்ப வந்து சின்ன பொண்ணு சின்ன கொழந்தைகளா இருந்திருப்பாங்க அவுங்களுக்கு வந்து அப்ப புரிஞ்சிருக்காது இப்ப வந்து ரீ ரிலீஸ் போகும் போதா ஓ இப்டி எல்லா படம் இருந்திருக்கு அப்டி சொல்லி அவுங்க அதப்போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுறாங்க
ம் ஆமா ஆமா இப்ப நீங்க லாஸ்டா என்ன மூவி பாத்தீங்க
நா வந்து கருப்பு மூவிக்கிதா போயிருந்தே அது சூப்பரா இருந்துச்சி
ஒகே கே கே
ஓகே ஓகே எனக்கு கொஞ்சோ ஒர்க் இருக்கு நா அப்புறமா கால் பண்ண
ஆ ஆ சேரி ஓகே பாய்